ஹலோ
ஹலோ கேக்குதுங் ஆ கேக்குதுங்ளா ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்ளாகா
ஆ ஆ கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுக்கா சரிங்ளாக்கா
ஆ
ஏ எம்பேரு நித்தீஷ்கா தோ சென்னையில இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறே
ஆ அ ஆ
ஓ இப்போ இப்போதா எந்திரிச்சே இன்னு சாப்புல்ல இல்லக்கா
ம் இனிமேதா சாப்புட்ணுமா
ஆமாக்கா காஃபி தா குடிச்சே
ஆ சேர் செரி நா வந்து இங்க பாண்டிச்சேரி
ஓ ஓகே ஓகே
ஆ எப்டி போய்ட்டுருக்கு இப்பதா எந்திரிச்சீங்ளா நீங்
ஆமாக்கா எந்த எடத்துக்கா போயிருகீங்க உனக்கு புடிச்ச ஸ்பாட்னா எது
ஆ நாங்க ஃபர்ஸ்டு லாஸ்ட் டைம் போனது பாத்தீங்னா கொடைக்கானல் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா போனோ அதுக்கப்றோ வந்து கேரளா போயிருந்தோ அங்க வந்து இந்த ஜீப் சவாரிலா இருக்கூல
ஆமா வயநாடு அது கேரளால எந்த எடோ
கேரளால வந்து இந்த அந்த பிளேஸ் எனக்கு செரியா தெரில ஆக்சுலா
செரி ஓக்
ஆ ஆ அங்க அந்த ஜீப் சவாரி போயிருந்தோமக்ஷ அது நல்லாருந்துச்சி அதுக்கப்றோ வந்து இந்த கொடைக்கானல் போனப்போ இந்த நைட்டு வந்து ஃபயர் கேம்ப்லா பண்ணாங் ங்க
ஆ
ஆ அதெல்லா வந்து நல்லார்
ஓகே ஓகேக்கா நீங்க என்னக்கா ஒர்க் போறீங்ளாப் படிக்கிறீங்ளாக்கா
ஆ நா இப்போ ஒர்க் போயிட்டுருக்கே
சேர் செரிக்கா
ஆ ஆஃபீஸ் போய்ட்ருக்கே
சொந்த ஊரே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிலதா தங்கி படிக்கிறீங்களா வேல செய்றீங்களா
ஆமா ஆமா ம் ம் நீங்க ஏதாவ்து டூர் போனத பத்தி ஏதாவ்து ஷேர் பண்றீங்ளா அவுங்ளோட
நா இப்போ ரீசண்ட்டா கொல்லிமல போயிட்டு வந்தேங்க்கா எங்க ரூம் மேட்ஸ்லா சேந்து அது ப்ளா சொல்ல போனா அது ப்ளானே கெடையாது இன்னைக்கு ஒக்காந்து பேசு னோ இன்னைக்கு நைட்டு தா ஒக்காந்து ஏன் ஃப்ரெண்டு வீடு கொல்லிமல பக்கத்துல ஒன்னே பேசிட்டு இருக்கம்போது ஏ ஃபிரெண்டு போறே நா ஊருக்கு போறேன் சொன்னா ஒன்னே சரி ஓகே அப்புடின் சொல்லி இன்னொருத்தனு சரி நானு வரன்டா ரெண்டு வேரு சேந்து கொல்லிமல போய்ட்டு வர்லா சொல்லி ஏ ஃபிரெண்டோட ஃபிரெண்ட் சொன்னாரு ஒடனே ரைட்டு எதுக்கு நீ தனியா போறீங்க நாங்களு வரோனு ஒரு நாலு பேர் சேந்தாங்க அப்றம் மொத்தமா ஒரு எட்டு பேர் சேந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அங்க தங்கிட்டு அப்றம் அங்கருந்து ஒரு வேன வாடகைக்கு எடுத்து ஒரு எட்டு பேரு ஜாலியா போயிட்டு கொல்லி மலைலா சுத்தி பாத்துட்டு வந்தோ அதாவது ஏ வீடு திருச்சில இருக்கு கொல்லிமல சேலம்ல இருக்கு நாங்க சென்னைலருந்து கெளம்பி ட்ரெயின்ல சேலம் போயிட்டு ஏ ஃப்ரெண்டு வீட்ல ஸ்டே பண்ணி சாப்டுட்டு அப்றம் திரும்ப கெளம்பி கொல்லிமல போய் சுத்தி பாத்துட்டு அப்றம் திரும்ப கெளம்பி சென்னை வரதா ப்ளானு கடைசில ப அன்னேரன் பாத்து எங்க வீட்ல கெடா வெட்டு வேற அதனால அப்டே ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட்டி நேரா திருச்சி பேட்டு திருச்சி ஒரு நாள் சுத்தி பாத்துட்டு அதுக்கப்றரோ வந்தோ சென்னைக்கு திரும்ப
ம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்ப
ஆமாங்க அ எங்கங்யோ போயிட்டு எங்கங்யோ போயிட்டு வந்தோ அப்பரோ டிப்ளமோ படிக்கம்போது ப சென்னை வந்தே அது சும்மா ஒண்டே ட்ரிப் தா காலைல வந்தோ திரும்ப நைட்டு வீட்டுக்கு வன்ட்டோ அப்றம் கொடைக்கானாலு சா ஆ நீங்க என்னக்கா இப்ப டிராவல்ல இருக்கீங்ளாக்கா
இல்ல இல்ல நா டிராவல்ல ல்லா இல்ல ன்னா உங்ளுக்கு காத்தடிக்ற மாரி சவுண்ட் கேக்குதா எது இல்ல அது நா மே
இல்ல இல்ல அது ஒன்னு டிஸ்டப் ஆகல நா சொல்றே காத்தடிக்கற சவுண்டு கேக்குது சொன்னே சேரி சேரி ஓகே ஓகே ஓகே அங் என்னாக்கா மேக மூட்டமா தா இருக்கா இல்ல வெயில் அடிக்குதா
ஆ இங்க வெ இங்க வெயில் தா அவ்ளோ நேத்து நேத்து கொஞ்சமா மழ தூறு ச்சி
ஆ ஆமா பாண்டியிலயு கரண்ட் கட்டாகுற பிரச்சன இருக் க்கா வேல சின்
ஆமா ஆமா கரண்ட் ஆமா பாண்டியிலு ரொம்ப ஐ அது இஷூவா இருக்கு கரண்ட் கட்டாய கட்டாயி தா வருது இங்கேயுமே எங்க ஆபீஸ்லயுமே ரொ ரொம்ப இஷ்யூ எப்பியுமே வந்து எங்க ஆபீஸ்ல பாத்தீனா மந்த்லிக்கு த்ரீ லேக் அந்த மாரி கரண்ட் பில் பே பண்ணுவாங்க இந்த மந்த் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர் லேக் கிட்ட வந்த்ச்சு கரண்ட் பில் பே பண்றதே
வெயில் நாளல ஏ சிலா எதுவு அதிகமா போட்டிருப்பாங்க அதனால எதுவு ஆய்ருக்குமோ
ஆமா ஆமா ஆஃபீஸ்லந் முக்கியமா அந்த ஏசி எல்லா வச்சுதா அந்த ப்ராடக்ட்ஸ்லா பண்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லா
நீ என்னக்கா மேனிபேக்சரில பன்ற ஃபீல்ல வேல செய்றீங்களாக்கா
ஆமா அங்க வந்து மேனிபேக்ச்ரிங்ல நாங்க வந்து பிளானிங்லருக்கோ
நீங்க என்னக்கா படிச்சீங்க
நா வந்து எம் பி ஏ முடிச்சிருக்கே
ஓ ஓகே ஓகே
ம் மேனுபக்சரிங்ல பிளானிங் அண்ட் மார்கெட்டிங்ல இருக்கு
இப்போ நா மெக்கானிக்கல் இஞ்சினியரிங்கு எனக்கும் புரொடக்க்ஷன் ஃபீட்ல போணுதான் இன்ட்ரெஸ்ட் மொத்த எவ்ளோ
ஆமா நம்ம வந்து ஐ டினு யோசிச்சோ ஐ டில போனே ஆக்சுவலா நானு ஃபஸ்ட் ஒரு டூ மந்த் ஐ டி ல தான் போனேன் அஹ் அங்க என்னன்னா எனக்கு நைட் ஷிப்ட் செட் ஆகல நைட் ஷிப்ட் போடுறாங்க அங்க அதனால இந்த மாதிரி மேனுபேக்சரிங் கம்பெனியா இருந்து நமக்கு ஏத்த மாரி இருக்கு கரெக்டா ஒன்பது மணிக்கு போனோமா அஞ்சர ஆறு மணிக்குல்லா வீட்டுக்கு வந்த ம்மா அப்டின் இருக்கும் சோ அதனால எனக்கு இந்த மேனுபக்சரிங் கம்பெனிலாம் சேரி ஓகே இப்படி போய் பாக்கலாம் அதுவும் நம்ம க்கு நாலேஜ் இருக்குல்ல சில இ ஆர் பி சாப்ட்வேர் சிஸ்டம் அப்டில்லாம் சொல்லுவோம்ல அதெல்லா கொஞ்ச யு யு அதெல்லா கொஞ்ச யூஸ் பண்ற மாரிக்கு அப்டி நாலேஜு கொஞ்ச கெயின் ஆகுற மாரி இருக்கு சோ அப்டியே போலா அப்டின்ட்டு போயிட்டு இருக்கு புரியில
ப் பத்தான் ஷாவாலா தெரியமா உங்களுக்கு
ஆஹ் எனக்கு நா வந்து இப்போ பி காம் பி காம் அதுக்கப்புறம் எம் பி ஏ அப்டி எங்கண்ண எனக் எனக்கு அதுல்லாம் தெரியாது பட் ஆனா நா வந்து ஃபிரண்ட் அன்ட் டெவலப்மெண்ட் கோடிங் மட்டும் கத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம்ல்ல கோடிங் கெச் டி எம் எல் ஸ்
சம்பந்தமே இல்லாம கத்துக்கிட்டீங்களே ஆமா ஆமா
ஆமா ஆமா எனக் எனக்கும் அதுக்கும் இதுவா இருக்காது பட் ஆனா நா கத்துக்கிட்டேன் அது கத்துக்கிட்டேன் கொஞ்சம் தெரியும்ங்க உம்
நா மட்டும் தான் கத்துகிட்டு இருக்கேன் இப்போ காலேஜ்ல நா
ஆஹ் உம் உம்
கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது கொஞ்சம் டவர் கிடைக்கிற ப்ளேஸ்க்கு வந்துருங்க
வறேன்
ஹலோ ஆஹ் ஆஹ் டவர் எப்படி கட்டாயிடுச்சுனா ம் ம் கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ ஆ இப்பதா கேக்குது ஆ
கா தெளிவா கேக்குதாக்கா
ஆ ஆ ஆ இப்ப கேக்குது
ஆ இப்போ என்னன்னா இப்ப எனக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரெய்னிங் போயிட்ருக்கு பத்து நாள் ஹலோ ஆ பத்து நாள் ஆப்டிடியூடு முப்பது நாள் பைத்தான் பைத்தான் புரோக்ராமிங் வந்து இப்ப சொல்லி குடுக்குறாங்க காலேஜ்லியே நா இப்பதா கத்துக்க ஆரமிச்சிருக்கே யூஸ்ஃபுல்லாருக்கு க்குன் நெனைக்கிறே இப்போ எனக்கு ஐ டி ஃபீல்ட் லா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுக்குன்னு இப்போ டக்குனு கெடச்சா கூட போயிறலா இல்ல ஏனா இப்ப ஐ டிலதா எங்க ஊருல லட்ச லட்சமா சம்பாரிக்றாங்க எல்லாரு
ஆமா ஆமா அதுவு உண்மதா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சோ பேஷூ கொஞ்சோ நம்ம இது பண்ணிக்கிட்டனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிச்சின்னா அதுக்கப்றோ நம்ம புடிச்ச மாரி
ம் இப்ப நானு என்ன பிளான் பண்ணிட்ருக்கேன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஒன்னு எங்க சா எங்க ஹச் ஓ டி சாரோட கம்பெனி ஒன்னு இருக்கு அந்த கம்பெனிக்கு போயி ஃபைனல் இயர் வந்து காலேஜே போகாம ஃபைனல் இயர் வேல பாத்துகிட்டே படிச்சிக்கிற மாரி எக்ஸாம் அப்ப மட்டு காலேஜ் போயி எக்ஸாம் எழுதிட்டு கரஸ்ல பண்ற மாரி அப்டி பண்ணலாமான்னு யோசிச்சீட்டு இருக்கே இப்போ ரீசண்டா ஐ ஐ டி ஐ ஐ டி லா ஒரு ஒரு மேடம் ஒருத்தவங்கள போய் பாத்தே எங்க காலேஜ் சீப் கெஸ்ட்டா வந்திருந்தாங்க அவுங்க கரியர் கைடன்ஸ்ல்லா பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அதா சொன்னாங்க நீங்க இந்த மாரி படிச்சிக்கிட்டே வந்து வேல செய்றது அதாப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகோ ஏன்னா நம்ப நம்ப பாஸ்அவுட் ஆகும்போதே ஒன் இயர் எக்ஸ் பீரியன்ஸ்சோட வெளிய வருவோல்ல சோ நம்ப நம்ப கிளாஸ்ல இருக்கவங்கள விடயே பெட்டரா இருப்போ
ஆமா கரெக்ட் கரெக்ட் அது கரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தா இப்பெல்லா பாக்குறாங்க நெறைய படிச்சிருக்கோமா நெறைய டிகிரி படிச்சிருக்கோமா அதெல்லா பாக்
ஆ இப்போ சி ஜி பிய வச்சி என்ன பண்ண போறோ
ஆ அதுவுமே ஆஹ அதுவு கெடை அதெல்லா நெஜமாவே அது கெடையாது சி ஜி பிய எப்டி என்றது நானு நெறைய கம்பெனி போய் இன்டர்வியூல்லா பாத்துக் கே‌ செஞ்சிப்பேன்றது கெடையாது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நம்ம எஸ்பீரியன்ஸ் நா வந்து மார்க்கெட்டிங் வித் ஹெச் ஆர்
ஓ அச் ஹெச் ஆராக்கா நீங்க இப்பெல்லா எல்லா இடத்துலயு ஃபீமேல் ஹெச் ஆர் தாக்கா வே மவுஸ் அதிகோ
ஆமா
ம் நா பாத்ததுலயே நெறைய நா இப்ப டிப்ளோமோ முடிச்சிட்டு நா வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதா ஐடியா இல்ல
ஆ ஆ
இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணே இருபதாயிரோ சம்பளத்துக்குன்னு கூப்ட்டாங்க நா போன முக்காவாசி கம்பெ ஒரு ஒரு பா ஒரு ஏழு எட்டு கம்பெனி போயிருப்பே அதுல ஆறு கம்பெனில்ல ஃபிமேல் ஹெச் ஆர் தா இருந்தாங்க
ஆமா ஆமா பீமேல் ஹெச் ஆர் தா இப்ப நெறைய இருக்காங்க நான் அட்டன் பண்ணது அதுமே நெறைய பீமேல் ஹெச் ஆர்ஸ் தா பேஸ் பண்ணிருக்கே
ஆ எங்க வீட்லயே எங்க சித்தி இப்போ வந்து ஹெச் ஆரா படிக்கிறாங்க இப்ப அவுங்க எம் சி ஏ முடிச் ட்டு இப்ப திரும்ப எம் பி ஏ பண்ணிட்டு இருக்காங்க கரஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே ஏர்டெல்க்கா ஏர்டெல் இருக்குலக்கா
ஆ ஆமா
ஸ்டோர் மேனேஜரா இருந்தாங்க ஸ்டோர் மேனேஜ ரா இருக்காங்க ஸ்டோர் மேனேஜரா இருந்துகிட்டுமே இப்ப எம் பி ஏ பண்ணாங்கன்னா அவுங்களுக்கு இன்னு வேல்யூ அதிகோ
ஆமா ஆமா அது வந்து இப்போ ப்ரமோஷன் அப்டின்ற ஒரு விஷயோ வந்துச்சா உடனே அவங்களுக்கு ஐக் ஆயிடும் இந்த எம்பிஏ முடிச்சிருந்தாங்கன்னா சரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐக்ல போடுவாங்க அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா படிச்சது வேஸ்ட்டா போகாது அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி சேவ் ப மணி சேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஏன்னா நம்ம ஃபயூச்சர்க்கு அது யூஸ் ஃபுல்லா இருக்குல்ல ஏதாவது ஒரு விஷயத்தல நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்
நீங்க என்னக்கா சாப்பாடு வீட்டுல
ஆஹ் இன்னைக்கு காலையில இட்லி பண்ணாங்க நான் அப்படிங்கம்மா வேர்க கல்ல இரு க்குல்ல அதை அப்படியே ச சட்னியா பண்ணிட்டு இட்லியும் அதுவும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு சரி அப்படியே பாத்துட்டு இருந்தேன் போர் அடிக்குது சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு சரி டா ஆமா அப்படின்ட்டு சரி நான் திரும்பியும் கால் பண்ணவா ஆஹ் ஆஹ செரி